ஹலோ கேக்குதா நா பேசுறது ஆ பின்னாடி கொஞ்ச சவுண்டா இருக்குது
இப்ப இருக்கா
கேக்குதா
ஆ கேக்குது இப்ப சவுண்டு நல்லாருக்
ஆ ஆ கொஞ்சோ அப்டியே லைட்டா வந்து கொஞ்சோ ஒரு மாரி கேக்குது வாய்ஸ்சு
இப்ப ஓகேவா இப்ப நா பேசுறது தெளிவா ஹலோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆவுது ஆ என்னது
விட் டு கேட்டுச்சு இப்ப கேக்குது ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ம் சேரி நானா நா யூடியூப்ல படோ பாத்துட்டு இருந்த
அப்டியா சரி
நீங்க என்ன பண்றீங்க சாப்
சரி ஓகே நா நா வந்து இப்பதா வந்து கொஞ்சோ ஷாப்பிங் போயிட்டு வந்தோ நானு என்னோட ஃப்ரெண்ட்டு போயிட்டு
உங்க வாய்ஸ் கேக்கல பிரேக்
வந்த இப்பதா வந்து வச்சுட்டு இப்ப கேக்குதா நா பேசுறது கேக்குதா
ம் கேக்குது கே
ஆ நா வந்து ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங் போயிட்டு இருந்தோ இப்பதா வந்து வீட்டுக்கு வந்தோமே நாங்க அதா வந்ததும் உங்களுக்கு கால் பண்ண நீங்க என்ன பண்றீங்க தோ எங் அ உங்க வீட்டு பின்னாடி இருக்குல்ல அங்கதா
எங்க வீட்டு பின்னாடி இருந்தா பொருஸ் தரட்டுமா ம் என்ன போய்ட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க போயிட்டு
டிரஸ்ஸு வாங்குணு என்னோட அம் ஆ சேல்ரி வாங்கனல அதனால அம்மாக்கு ஒரு டிரஸ்ஸு அம்மாக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தே அப்டியே நா ரெண்டு எடுத்துக்கிட்டே
ம் ம்
ட்ரெண் ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் போய்ட்ருக்கு பை ஒன் கெட் டூ ஆஃபர் போயிட்ருக்கு அதுலதா எடுத்தே ஒன்னு ஏது ஹையஸ்டு வேயூ எது இருக் கோ அது பே பண்ணி இன்னோ ரெண்டு எடுத்துக்கலமா நம்ம எடுக்கற மூணுல எது ஐய்யஸ்ட் வேல்யூவோ அது பே பண்ணா போது மத்த ரெண்டு ஃப்ரி அப்டின் வந்தது
ம் ம்
அதனால அவுங்களுக்கு ஒன்னு நா ரெண்டு எடுத்துக்கிட்டே எங்க அம்மாக்கு தனியா ஓ செட்டு மாரி எடுத்தே அதல்லா இதுக்கே காலி ஆயிடுச்சுங்க
ம்
நீங்க என்னா பண்றீங்க
பெரியமா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா ஒரு ஆறு மணிக்கா
ஓ உங்களுக்கு வந்துருச்சா சேல்ரி
இல்ல நா போகவே இல்ல ரெண் நாளா
உன் கையில தா குடுப்பாங்கல்ல அங்க ஓகே ஓகே ஓகே
ம்
ஆ என் சொன்னாங்க
எங்க வீட்டுல வர வர போக கூடாது அப்டின்றாங்க வேணா நின்று அப்டின்றாங்க
அப்டியா அவுங்க சொல்றது கரெக்ட் தா இருடி இருடி ஆ எம்மாடி ஐயோ ம் சொல்லுங்க கரெக்ட் தா அவுங்க சொல்றது நீங்க வேணா யோசி சிப் பாருங்க உங்களுக்கு சேஃப்ட்டியா இருக்குது வேற எதுவு இல்லன்றீங்க அப்டின்னா ஓகே அவுங்க வந்து பாப்பாங்கல்ல இன்னோ கொஞ்சோ நீங்களே எடுத்து சொல்லுங்க எனக்கு ஓகேவாதா இருக்குதுன்னு
அது ஓகே ஆனா எங்க அண்ண எங்க அண்ணனும் கேக்குதா எங்க அண்ண எங்க அண்ண கிட்ட சொல்லி எங்க அண்ண வந்துட்டு அது வந்து ஒரு மோசமான எடம் மோசமான ஏரியா வேற எதுக்காங்கலா போகுதுன் சொல்ட்டு எங்க அண்ணனு திட்டிருக்காங்க
ஓ
ம் எங்க மாமாவு எங்க அக்காவு வேணா நின்னுடு சேல்ரி வாங்கிட்டு வேற எதானா வேல கூட பாரு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க நின்னுற்லா அப்டியு இருக்க ஏன்னா இப்ப வந்து சேஃபா தெரியுது
ஆ ஆ
அடுத்து இதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது
அவுங்க சொல்றது கரெக்ட் தா அவுங்க எதுனா ஆயிடுச்சுன்னா என்னப் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க நீங்களு பாருங்க நானு பாக்குறே உங்களுக்கு வேற கூட ரிசப்ஷனிஸ்ட் மாரி எங்க ஆஃ எங்க பக்கத்துலயே எங்கென்ன கடைக்குதான்ட்டு
அதுவு எங்க அம்மா வந்து
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஃப்ரெண்டு அவுங்களோட சொந்தக்காரங்க வந்துட்டு வாட்சமேனா வேல பாக்குறாங்க இங்க இதுவுலதா ங்க பக்கத்து
அப்படியா இப்ப இப்ப
பின்னாடி யாரோ கத்திட்டே இருக்காங்க
அது பக்கத்து வீட்ல கத்துறாங்க அது உங்களுக் கேக்குதா எதிர் வீட்டுல செரி செரி இப்ப சொல்லுங்க ஓ
அவுங்க அவுங்க அவுரு வந்து வேல பாக்குறாங்க வாட்சி மேனா அவுங்க வந்து கேட்டாங்ளா அவுங்க ஏன் அந்த பொண்ணு வேல பாக்குது இது மோசமான எடமா சேரி ஆல்ரெடி ஒரு பொண்ணு வேல பாத்து போலீஸ் கேச்சு போலீஸ் கேஸா வேற ஆச்சு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்களா அதுக்கே நா அதுக்கே எங்க அம்மா வந்து என்ன
அவருக்கூ தெரிஞ்சிருக்கு
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது
புரிஞ்சிருக்கா இந்த விஷயொ
ஆமா அது து எங்க வேலையில வேலையில வந்துட்டு இங்க வே ஆல்ரெடி வேல பாத்துருக்காங்கல்ல அவுங்க ஏன் வே நா வந்து யாருகிட்டயு கேக்கல அப்ப வந்துட்டு அவுங்க வர கஸ்டமர் எல்லா வந்து கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி வேல பாத்தவுங்க இல்லையா அப்டின்னு அவுங்க வந்து சொல்றாங்க எல்லார்கிட்டயு இந்த மாரி அவுங்க ஒரு ரெண்டாவது பையன் வந்துட்டு ஸ்கூல்ல விட்ணு டைம் வந்து பன்னெண்டு மணி அதனால நின்டாங்கன் சொல்லிட்டு எல்லாருகிட்டயு அதே போய் வந்து மெயின்டெயன் பண்றாங்க அது ஒரு மாரி சந்தேகமா இருக்கு அதா அவுங்க ரெண்டாவ்து பையனுக்கு வந்து போல் ஸ்கூல் சேக்கணு அதனால ரெண்டு மணிக்ல்லா பன்னெண்டு மணிக்ல்லாவிட்டுருவாங்க டைமிங் செட் ஆவுலன் சொல்லிட்டு நின் டாங்க அப்டின் சொல்லிட்டு சொல்றாங்க
ஆனா ஆக்சுவலா என்ன ஆச்சா
ஆக்சுவலா என்னா ஆச்சுன்னே எனக்கு தெரியில
ம் இந்த பொண்ணு வயித்து மேல ஏறி நிக்கிது
ம் ஆனா மேனேஜர் வந் மேனேஜர் வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு அவரு சொன்னது பொய் யா உண்மையான்னு கூட எனக்கு தெர்ல நா கூட உங்ககிட்ட சொன்னல
ப சொன்னீங்க
அந்த பொண்ணு கஸ்டமர் கிட்ட அந்த மாரி பேசி அதனால நின் நின்ன நிக்கவச்டாங்க அப்டின்னு
என்னது பேசுச்சு
கஷ்டமர் கிட்ட போயிட்டு அது மாரி பேசி அதனால அது தெரிஞ்சு நிக்க வச்ட்டாங்க அப்டின் சொன்னாரு அவுரு
வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்டதனால நிக்க வச்ட்டாங்க அப்டின் சொன்னீங்க
எஸ்டா காசுக்காக இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மாரி பேசி கஷ்டமர் கிட்ட அதனால நின் நின்னு நிக்க வச்டாங்க அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க என்கிட்ட
புரியில
அந்த அந்த வேல செய்ற பொண்ணு இருக்குலங்க
ஆமமா
அந்த பொண்ணு வந்து கஸ்டமர் கிட்ட வந்து காசுக்காக அந்த மாரி தப்பா வந்து கஸ்டமர் கிட்ட பேசுனதுனால வந்துட்டு நிக்க வச்சுட்டாங்க அப்டின் சொல்ட்டு என் கிட்ட மேனேஜர் சொன்னாரு
சரி ஓகே விடுங்க அப்போ நீங்க நின்னுடுங்க அங்க வேண்டா ஆல்ரெடி அப்டியா ரெண்டு பேர் சொல்லிட்டாங்கன்றீங்க வேண்டா விடுங்க வேற கூட பெஸ்ட்டா பாத்துக்லா என்ன சொல்றீங்க நீங்க போய் சால்ரிய போய் அம்மா கூட போய்ட்டு வாங்கிட்டு நா இதோட வர்ல அப்டின்னு சொல்லிட்டு வந்துருங்க அம்மாவ கூட்டு போங்க நீங்க நாளைக்கு
ம்
ம்
நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேங்க
வேணா வேணா அம்மாவ கூட்டு போங்க வேணா இதோட வரமாட்டேன் வேற சொல்லணுல்ல
அது அப்டியே விட்ருலா அது ஏ அதுலா வேற கேப்பாங்களா
அது வந்து சில மேல பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன்லனா வேறதெனா வேலைக்கு போனீங்கன்னா எதனா ஆகும் அதுனால சொல்றே எனக்கு தெரிஞ்ச ஒ குட ஒருத்தவங்க வந்து நான போறேல்ல அந்த ஏரியாலயே வேற ஒரு கம்பெனில போய்னு இருந்தாங்க வந்திருந்தாங்க ரெண்டு வாட்டி பாத்தே அவங்கள அதோட நா அவங்கள பாக்குறதே இல்ல சரினு நானு விட்டே அது என்னன்னு பாத்தா கால் சென்டர் தானா நா இப்போ அவங்கள பாத்தே அந்த டரண்ட்ஸீக்கு போனென் சொன்னே என் ஃப்ரெண்ட ஒருத்தவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு் ஒருப்பா
யாரு
என் என்னோட ஸ்கூல் ப்ரண்டுங்க
ஓகே ஓகே
அவுங்க வந்து நா ஆஃபிஸ் போனெல்ல அந்த லொகேஷன்லயே வேற எதோ ஒரு எடத்துல ஒக் பண்ணிட்டு இருந்தாங்க போல
ம்
ல்ல நா பஸ்டாண்டுக்கு வீட்டுக்கு போக போது பஸ் ஸ்டாண்ட்ல போகபோது பாப்பே அவங்கள ஒரு ரெண்டு வாட்டி பாத்தே அதோட நா அவுங்கள பாக்க வே இல்ல சரி அவங்க முன்னாடி போயிடுவாங்க போல அப்டின் நெனைச்சு நா விட்டே இப்ப நா கடைக்கு போனும்னு சொன்னேல்ல
ம்
அங்க ட்ரெண்ட்ஸ்ல வந்து நா அங்க அவங்கள பாத்தே கேட்டேன்னா அங்கதானே போயிட் இருந்தீங்க ஆ ட்ரென்ஸ் அங்கதானே போயிட்டு இருந்தீங்க இங்கன்னா பண்றீங்க அப்டின்னு கேட்டே கேட்டதுக்கு இல்ல அங்க வந்து நின்னுட்டே டார்கெட்டு சம்பளம் புடிச்டாங்க அப்டின்னாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணாதுனால சம்பளத்தை புடிச்சிட்டாங்க போல இருக்கு அதனால அவங்க அங்க இருந்து நின்னுட்டு இப்ப வந்து இங்க போயிட்டு இருக்காங்க
அவங்க நேம் என்ன
அவங்க பய் மேல் தா அவங்க
ஓகே ஓகே
ம்
அன்னிக்கு நம்ம கூட போய்
இல்ல இல்ல ஏ நம்ம உங்களுக்குலா தெரியாது அவுங்கள இல்லங்க உங்களுக் தெரியாது உங்களுக்கு தெரியாது அவுங்கள என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவுங்க பாய் பாய்
ஓகே ஓகே
ம் ம் ம் அதுதா அதா கால் சென்ட்ர்னாலே டார்கெட்டு பிரஷரு அந்த மாதிதா போல முக்காவாசி அங்க மட்டு போய் பொழைக்கவே முடியாது ஆனா
ம் எனக்கே ஜென்யல்லா பண்றதுன் தெர்ல எங்க அக்காவு ஊருக்கு வேற கூப்டாங்க
ஓ போங்க போயிட்டு வாங்க கொஞ்ச நாளைக்கு
ம் அதா போலான் பாத்துட்ருக்க
ம் நீங்க உங்க அம்மா நாளைக்கு வந்து நீங்க தனியா போகாதீங்க ஓகேங்களா உங்க அம்மா கூட போங்க போயிட்டு சம்பளோத்த வாங்கிட்டு இந்த மாரி நா போற வரதுக்கு கேக்குதுங்ளா நா வந்து இந்த மாதிரி ஊருக் கு போறே நா வர்றதுக்கு ஒரு மாச ஆகு அதனால நா வந்து நின்னு ட்ற அப்டின் சொல்லிட்டு சம்பளத்த மிச்சத்த வாங்கினு வந்துரு
ம்
ம் வேற எதவு சொல்லாதீங்க இந்த மாரி ஊருக்கு போறோ நாங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட ம் மேரேஜ் நால அங்க போறோ அப்டின்னு சொல்லிடு
ம்
நீங்க வந்து தனியா போகாதீங்க ஓகேங்ளா நா சொல்லிட்ட
ம்
ம்
சேரி
செரி ஓகே இருங்க